ஹலோ
ம் சொல்லுங்க
ஓ கேட்டுதா இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நான் நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க கொழந்தைங்களா என்ன பண்றாங்க எல்லாரும் வீட்ல வேலைக்கு போயிட்டாங்களா சாப்டிங்ளா
ஆ எல்லாரும் ஸ்கூலுக்கு போயாச்சுங்க பசங்க ஸ்கூலுக்கு போயாச்சி வீட்டுக்காரு வேலைக்கு போயாச்சி நா இன்னும் சாப்பில்லைங்க நான் கஞ்சோம் லேட்டாதான் காஃபி குடிச்சங்க காலையில அதனால பசி ஆகல நீங்க நேத்து கால் பண்ணிருந்தீங்களாட்டு இருக்கு நான் நைட்டு பாக்கவே இல்ல ரொம்ப நாள் ஆச்சி பேசி செரி அதான் செரி உங்க கூட பேசிட்டு அப்புறம் சாப்பட்டுக்கலானு கொஞ்சம் வேல இருக்கு முடிச்சிட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டுதா கூப்டேன் பாப்பாங்க நல்லா இருக்காங்களா
பாப்பா நல்லா இருக்காங்க ம் ஆமா உங்களுக்கு வெளிய ட்ராவல் பண்றதுலா பிடிக்குமாங்க எனக்கு வெளியே லாங் டிரைவ் பண்றக்குல்லாம் ரொம்ப பிடிக்குங்க நீங்க எங்கா வெளியே போயிருக்கீங்களா லாங் டிரைவ்
ஆ போயிருக்கங்க எனக்கும் நீங்க சொன்ன மாரி லாங் டிரைவ் போறனா ரொம்ப ரொம்ப புடிக்கும் அது பஸ்ல கும் எனக்கு எந்த பஸ்ல போனா புடிக்கும் டூ வீலர் போனாலும் புடிக்கும் ட்ரெயின்ல போனாலும் புடிக்கும் இன்னும் பிளைட்ல தான் போனதில்ல அது போனாலும் நல்லாதான் இருக்குன்னு நெனைக்கிறங்க பஸ்ல போகும்போது சின்ன வயசுலல்லாம் அதிகமா பஸ்ல போயிருக்கோ பஸ்ல தான் நம்ம அதிகமா போயிருப்போம் என்ன நம்ம பக்கத்துல போனோம்னா பஸ்ஸுக்கு சீட் டு கெடைக்காது சரி அதனால நின்டுட்டே போகும்போது அத ரசிக்க முடியாது நம்ம தூரமா பாயிண்ட் டூ பாயிண்ட் பஸ்ல போம்போதுதாங்க சீட்ல உக்காந்துட்டு ரசிஸ்டே போனாதான் சூப்பரா இருக்கும் எனக்கு எப்பவுமே பஸ்ல உக்கோந்தம் வச்சி சீட்ல போவோல் ஜன்னல் சீட்டு தாங்க ரொம்ப புடிக் கும் அதுல உக்காந்தா கொஞ்சம் நேரத்தலே அந்த காத்து க்கு செரியான தூக்கம் வரும் உங்களுக்கு வந்துருக்கா தூக்கம்
ஆ வந்துருக்குங்க ஆனா எனக்கு பஸ்ல போனா சேராதுங்க ஃபுல்லா வாமிட்டிங் வரும் தல சுத்தும் எதுவுமே சாப்பட முடியாது அதனால எனக்கு பஸ்ல போறதே படிக்காதுங்க
ஓ செரி ட்ரெயின்லதான் போவீங்களா
ஆமாங்க ட்ரெயின்ல போறக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரெயின்ல ஜன்னல் ஓரமா உட்காந்துட்டு அந்த மழை காடு ஆறு இதெல்லாம் பாத்துட்டு போறதுக்கு சூப்பரா இருக்குங்க கொஞ்சம் சீக்கிரமாவும் போயிடலாம் நல்லா இருக்குங்க நல்லா படுத்துங்கலாம் அங்கேயே சாப்பாடு கொடு ப்பாங்க இப்ப பஸ்லல்லாம் போனோம்னாங்க அங்க எங்கேயும் நிறுத்த மாட்டாங்க ஏதாவது ஒரு கடையில மட்டும் நிறுத்திட்டு அங்க டாய்லெட் இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம் டீய குடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு எல்லாரும் கிளம்பிடுவோம் இதே ட்ரெயின்ன்னா அங்க உள்ளேயே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நம்ம எதுவும் பெரிய இஷ்யூ ஆகாது அதனால நல்லா ஜாலியா போயிட்டு ஜாலியா வரலாங்க ட்ரெயின்ல போறது சூப்பரா இருக்குங்க
ஓ நீங்க லாங் டிரரைவ்ன்னா நீங்க நான் வந்து எனக்கு பஸ்ஸும் பிடிக்கும் ட்ரெயினும் பிடிக்கும் நீங்க ட்ரெயின்ல தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றீங்க ஓகே ஓகே அது நான் கேள்விப்பட்டிருக்கேன் நானும் ட்ரெயின்ல போயிருக்கேன் அந்த ஒரு மாதிரி சவுண்டோட போகும் போது சூப்பரா இருக்குங்க அப்புறம் இந்த எல்லாமே ஓடுற மாதிரி தெரியும் மலை இதெல்லாம் பாஸ்ட்டா போற மாதிரி அப்புறம் நீங்க ந சின்ன வயசா இருக்கும் போது ஒரு பக்கம் போயிருந்தப்போ கீழ பிரண்ஸ்ஸோட போயிருந்தப்போ அந்த படி இருக்கு படிக்கு மேல உட்காந்து இருக்குங்க ஆனா தெரியாது கொஞ்சம் பயம்தான் ஒரே ஒரு செகன்ட்மட்டும் சுத்தி பார்த்தோம் சூப்பரா இந்துச்சு ட்ரெயின்ல நல்லா இருந்ததுங்க ஆனா பஸ்ல போனா ஒரு பீலிங்குங்க மதியமும் பஸ்சுல தாங்க யூஸ் பண்றோம் பஸ்சுல போனாலும் பீலிங்குங்க ஆனா பஸ்சுல போகும்போது நீங்க பா தூங்கிட்டு போவீங்களா அந்த சுகமே சூப்பரா இருக்கு அதான் உங்களுக்கு சேராதாச்சு நான் பஸ்ல போகும்போது பாட்டு கேட்டுடே போவோம் அது பழைய பாட்டு எல்லாம் கேட்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்குங்க அவ்வளவு ஒரு அனிமைய தூக்கமா வரும் இனிமையா இருக்கும் எங்கேயோ அந்த காலத்துக்கே போன மாதிரி இருக்கும் பஸ்ல போகும்போது பாட்டு கேட்டு போனா நீங்க அதிகமா டூ வீலர் தான் போவிங்கனு நினைக்கிறேன் லோக்கலல்லா லாங்கா போனா ட்ரெயின்ல போவிங்க என்னங்க
ஆமாங்க பஸ்ல போன நமக்கு செட் ஆகாதுங்க அது வந்து ஒரு மாதிரி வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி கம்ஃபர்டபிளாவே இருக்காது அதனால நாங்க அதிகமா பஸ்ல எல்லாம் போகமாட்டோம் டூ வீலர்ல எங்க போனாலும் போயிருவோம் அப்புறம் ட்ரெயின்ல எங்க போனாலும் எங்க வெளியே டூர் போனா கூட நாங்க ட்ரெயின்ல தாங்க போவோம்
ஓ செரி செரிங்க நான் டூரு பஸ்லதான் போயிருக்கேங்க பஸ்ல போறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்புறம் எனக்கு கூட்டம் இல்லாம பஸ்ல போகணுங்க ஜன்னல் சீட் கொண்டு அது மழசாரல் நல்லா அடிக்கும் போது பஸ்ல போனீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்புறம் ட்ரெயின்ல நான் போனதான் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அது அனுபவம் இருக்கு ஒரு டைம் ஸ்கூலந்து டூர் கூட்டிட்டு போயிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓட அப்போ ட்ரெயின்ல அப்போ தான் பர்ஸ்ட் பர்ஸ்ட்டு ட்ரெயின்ல போற அனுபவம் எப்டி இருக்கும் எப்டி இருக்கும் ரெண்டு நாள் தூங்கவே இல்ல நாங்க ட்ரெயின்ல போ போரோம் ட்ரெயின்ல போ போறோம்னு ஒரே குஷி எங்க ரிலேஷன் கூட எல்லாம் சொன்னங்க ட்ரெயின்ல ஸ்கூல்ல கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போறாங்கன்னு ஒரே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் எப்படா நம்ம போவோம் போவோம் அந்த நாள் எப்ப வரும் குழந்தைங்க நால அப்படிதானே எதிர்பார்ப்போம் எப்படா அந்த நாள் வரும்னு எதிர்பார்த்து அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் எல்லாம் கிளம்பியாச்சு போக ட்ரெயின் டிக்கெட் எல்லா வாங்கியாச்சு போலாம் வாங்கன்னு சொன்னாங்க அப்ப எவ்ளோ ஹாப்பியா இருந்துச்சுங்க அப்புறம் பிரண்ட்ஸ்சோட சேர்ந்து எல்லாம் உட்கார்ந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க எல்லாம் கொண்டு போய்ட்டு எல்லா ஷேர் பண்ணி சா ட்ரெயின்ல போம் போது அதை விட பிரெண்ட்ஸ்சோட போம் போது அதை விட ஜாலியா இருக்குங்க சின்ன குழந்தைங்க ட்ரெயின்ல தூரத்துல இருந்தத பார்த்துட்டு டாடா சொல்லுவோம் அட இந்த பர்ஸ்ட் ட்ரெயின்ல எல்லாரும் போகும் போது அப்படி ரொம்ப அந்த சந்தோஷம் சொல்றதுக்கு வார்த்த இல்ல சூப்பரா இருந்துச்சு இன்னும் அத நினைக்கும் போது அப்போ சந்தோஷமா இருக்கும் எப்பவுமே நம்மளுக்கு இப்ப வந்து நம்மளுக்கு எல்லாமே சகஜமா தெரியும் ட்ரெயின்ல அடிக்க ஒருக்கா போவோம் பஸ்ல போவோம் ஆனா சின்ன வயசுல வந்து நம்மளுக்கு அது ஒரு ஆஹ ரொம்ப ஹாப்பியா இருக்கும்லங்க அது மாதிரி உங்களுக்கு பீலிங் இருந்திருக்கா
அப்படியெல்லாம் எனக்கு எந்த பீலிங் இல்லைங்க நான் ஸ்கூல்ல எல்லாபோயி அந்த மாதிர எல்லா எங்கயேயும் கூட்டு போனதிலங்க ஃபேமிலி கூட டூர் போயிருக்கங்க பஸ்ல கூட்டிட்டு போயிருக்காங்க அதுவுநான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கு போது கூட்டிட்டு போயிருக்காங்க அப்ப போம் போது பஸ்ல எல்லாரும் பாட்டு போட்டு கேட்டுட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு வெளியே எங்காவது நிறுத்தி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு வரும் போம் போது நல்லா ஜாலியாக தாங்க போவோம் நல்லா டான்ஸ் ஆடிகிட்டு போவோம் ஆனால் எல்லாரும் வாந்தி எடுப்பாங்க ஒவ்வொரு பக்கம் நின்று வாந்தி எடுப்பாங்க அப்புறம் ஜாலியா இருக்கும் நைட ட்ராவெல்ல நைட்ல தூங்க மாட்டோம் நல்லா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போவோம் போகும் போது ஜாலியா போயி்ட்டு வரும் போது புல்லா அ டயர்ட் ஆகி எல்லாரும் வருவோங்க அந்த அளவுக்கு இருக்கும் நான்பேமிலி கூட போயிருக்கேங்க அதெல்லாம் ஞாபக கருத்து
ஆமா டயர்டு கண்டிப்பா டூர் போனாலாம் டயர்டு தாங்க போகும்போது ஜாலியா இருக்கும் ஆனா அங்க போய் என்ஜாய் பண்ணும்போது இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்திருக்க கூடாதா இன்னும் ஒரு நாள் டூர் இருந்திருக்கலாமுடியிற நாள் லாஸ்ட் நாள் வந்து கொஞ்சம் பிலிங்கா இருக்கும் இருந்தாலும் நம்ம டயர்டுமா இருக்கும் சார் நம்ம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் எவ்வளவு நாள் இருந்தாலும் இதே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு அப்புறம் வீட்டு வேலைய எல்லாம் மறந்துருவோம் அந்த நம்ம எப்ப டூர் போறோமோ வீட்டு வேலை எதுவும் செய்ய வேண்டியதில்ல அது ஒரு ஜாலி வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே எக்ஸ்ட்ரா ரெண்டு மடங்கா செய்யணும் அத நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்குவீட்டுல போய் புல்லா அ வேலை செய்யணும் மூணு நா ரெண்டு நாள ஜாலியா இருந்துட்டு எந்த கவல இல்ல கரெக்டா நேரத்துக்கு சாப்பாடு அப்படியே புல்லா ரவுண்டிங் கால எச்சு குளிச்சுட்டு எங்க போகணுமோ அந்த இடத்த சுத்தி பாாரத்துட்டு கரெக்டா நேரத்துக்கு சாப்பாடு அப்புறோ ஸ்நாக்ஸ் து பயங்கரமா டூரு போனா என்ஜாய் பனும அப்புறகந்து உந்த பஸ்ல ஜாலியா உட்காந்துட்டு வர்றது அதெல்லா ஜாலியா இருக்கு டூர் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தா அவ்வளோ வேலை இருக்கு அத நினைச்சாலே கொஞ்ச பயமா இருக்கு வீட்டுல வந்து துணி வைக்கணு விட்டுட்டு போன வேலையெல்லா செய்யணுல அ ரெண்டு நாள் என்ஜாய் பண்ணதுக்கு நாலு நாள் எக்ஸ்ட்ரா வேல செய்யணு அப்படித்தானுங்க
ஆமாங்க அதா டூர் போயிட்டு வந்தாலே இந்த துணி துவைக்கிற வேலைதான்ங்க ஜாஸ்தியா இருக்கு ஒரு மூண நாள் நல்லா டூர் போவாங்களா அந்த துணியெல்லா துவைக்க முடியாது நம்ம டூர் போறனால நல்லா புது டிரெஸ்ஸா நல்லா நீட்டா டெஸ் போட்டு போணுனு நினைப்போ அதனால புது டாம் எடுத்துட்டு போயிட்டு போட போடபோது நல்லாதாங்க இருக்கு வீட்டுக்கு வந்து அத துவைக்கு போதுதா இருக்குகஷ்டம அப்பதாங்க தெரியு அப்ப அந்த நேரநம்மளுக்கு யாருஹெல்ப் பண்ண மாட்டாங்க நம்மள தா செய்யணுபாங்க பத்தாவதுக்கு அந்த டைம்ல தா நம்மளுக்கு ஏகப்பட்ட வலி வரு
அது கஷ்டதா எல்லாருக்கு இருக்கிறது தா வேலை செஞ்சதா ஆகணு நம்ம எப்பவுமே வேலை செஞ்சுட்டே தா இருக்கணு அப்பப்ப ரிலாக்ஸக்கு ஏதோ ஒரு பக்க டரிப் போயிட்டு வந்தோம்னா ஜாலியா இருக்கு ட்ரெயின்ல போலா பஸ்லயும போலா நாங்க எங்க ரிலேஷன் எல்லாருமே ரொம்ப பக்கத்துலதான்ங்க இருக்காங்க அதனால நாங்க டூ வீலரில போயிட்டு வந்துவோ கார கூட யூஸ் பண்ண மாட்டோ எல்லாரு பக்கத்திலயேதா ஒரு பக்கத்து பக்கத்து ஊர்லதான் இருக்காங்க எங்க அம்மா வீடே பக்கத்துலதா இருக்கு நா டூ வீலர்யே போயிட்டு வந்துருவே நாங்க லாங்கா போறக்கு இந்த மாரி கோயிலு அந்த மாரி ஏதாச்சு போனாதா லாங்கா போறதுங்க அந்த மாரி எங்களுக்கு ரிலேஷன்ல ரொம்ப தூரத்துல எல்ல யாரு இல்ல எல்லா உள்ளூருக்குள்ளயே பக்கத்துலயே தக்க உங்களுக்கு யாராச்சு லாங்கா போற மாரி ரிலேஷன் இருக்காங்களா
அ எனக்கு எங்க அம்மாதாங்க ரொம்ப தூரமா இருக்காங்க அதனால அம்மாப்பாக்கறக்கு மட்டு நாங்க கார் புக் பண்ணி போயிட்டு வருவோங்க லாங் டைவ் பண்ணி போயிட்டு வருவோ அம்மா மதுரையில இருக்காங்க அதனால நாங்க இங்கிருந்து போயிட்டு வருவோங்க
ஓ கார்ல போனா உங்களுக்கு வாமிட் வராதுங்களா
வருங்க ஆனா விண்டோ சீட இறக்கி விட்டுட்டு அ வாமிட் வரமருக்கு கடையில டேப்லெட் இருக்குங்க அத வாங்கி போட்டுட்டு ஜாலியா இங்கிருந்து போயிட்டு வருவங்க போகு போது நல்லா எங்க வீட்டுக்காரரு நல்லா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாரு நல்லா சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி போயிட்டு வருவாங்க
ஓ சேரி சேரி உங்களுக்கு மட்டுஇல்ல நெறைய பேத்துக்கு இந்த வாமிட் பண்ற பழக்க இருக்கு எந்த அது எதனால வாமிட் வருதுன்னு தெரியல ஏங்க
எனக்கு தெரியலங்க அதனால வாமிட் வருதுன்னா அத என்னமா எனக்கு தெர்லங்க அது என்னமோ கம்ஃபர்டபிள் நாலையா இல்ல என்னன்னே தெர்ல அதனால கண்டிப்பா எனக்கு வாமிட் வரு வாமிட் வருவராதுங்க தலை வலிக்கு வயிற வலிக்கு காய்ச்சல் வந்துடு அப்படியே ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துடுவே
ஓ அ வண்டியில நம்ம ஒரு இடத்துல இருந்து அப்படியே போயிட்டே இருக்கறனால அது ஒரு ஒரு உங்களுக்கு ஒத்துக்கிளாட்டு இருக்கு நா அப்புறோ இந்த தூரி ஆடு போது நெறைய பேத்துக்கு வாமிட் வரும் போலங்க
அப்புடிங்களா எனக்கு தெரியலீங்கலே எனக்கெல்லா அப்படி வந்தது இல்லைங்க அந்த தூரி எல்லா நல்லா ஆடுவே
ஓ பஸ்ல போனா மட்டுதா வாமிட்டு் சேரி சேரிங்க எனக்கெல்லா ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க எங்க எனக்கு எங்க போனாலு வாமிட் வராது நா தூரியு ஆடுவே நம்ம சுத்தி பாக்க போனாலே முக்கியமா டூர் எல்லாம போனா எ ஃபுல்லா தூரி ஆட்றதங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கு எனக் வாமிட்வராது பஸ்ல போனாலும நெறைய இட போயிருக்கு டூர் நிறைய பக்கம் போயிருக்க இப்ப கூட அடுத்த மாச கூட நாங்க ஒரு அஞ்சு நாள் டூர் போக போறோங்க இதல்லாம பணமெல்லா கட்டியாச்சு அத எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கொழந்தைங்க எப்படா டூர் போவோனு அவங்களு வருவாங்க அவங்களுக் வாமிட் வராது போன ஒரு போன வருஷம் கூட போயிட்டு வந்தோ ஜாலியா இருந்துச்சுால அவங்கால அவங்கனால எந்த பிரச்சனையும் இல்ல பேசாம இருட்டாங்க குறும்பு பண்ணாம அதனால எனக்கு டூர் போறது எந்த தொல்லையு இல்ல வீட்டுக்கார மட்டு ரெண்டு மூணு நாள் சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்குன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்ப போறோ டூர் அடுத்த மாச
நானுங்கள ஐயோ பஸ்லையா எனக் அக்கா சுத்தமா சேராதுங்க நீங்க வேணா போயிட்டு வாங்க நீங்க ட்ரெயின்ல போன சொல்லுங்க நா வர
சேரி சேரிங்க ட்ரெயின்ல அடுத்த வருஷதாங்க போவோ இப்போதைக்கு போமாட்டோ போபோது சொல்றங்க நீங்களு வாங்க நீங்களு பாப்பாவ கூப்பிட்டு வாங்க ஜாலியா போயிட்டு வரலா
ஆ சேரிங்க கண்டிப்பா வரோ
ஜாலியா என்ஜாய் பண்ணி போயிட்டு வரலா நம்மளு சேரி ம் சேரிங்க வச்சு டுங்களா
ஆ சேரிங்க